வணக்கம் தோழி
வணக்கம்
எப்டி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லாரு எல்லாரும் நலம் தோழி உங்க வீட் எல்லாரு நலமா
நா எங்க வீட்ல எல்லா ம் நலம் தோழி
சேரிங்க தோழி நம்ம பிரியாணி பத்தி பேசணு இல்லையா தோழி
ஆமாங்க தோழி
அதுக்கு இப்ப நம்ம தக்காளி வெ ங்காய எல்லா போட்டு நல்லா வதக்கட்டு அப்புறமா நம்ம சாப்பாடு வாடி கட் டி அதுல கலுவி நல்லா நம்ம சாப்பாடு என்ன பண்ணுவோ அந்த பிரியாணி மசாலாலா போட்டுடணு இல்லையா
ஆமா ஆமா அதுல போட்டு நீங்க தம்முக்கு வச் வச்சுருங்க மேல வந்து பூந்தி பவுடரு இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்ச தண்ணில கலந் து வந்து கொஞ்ச மேலோட்டமா கொஞ்ச தூய்விட்டு நீங்க தட்ட மூடி சிம்ல வச்சுட்டு தம் கொடுத்துருங்க
சேரிங்க இப்ப அப்போ நம்ம அது பால்ல இப்ப பூந்தி பவுடர் நம்ம சேர்க்கறோ அப்படின்னா நம்ம அது பால்ல கூட கலந்து போடலா இல்லையா தோழி
ஆ போடலா அதெல்லா பிரச்சன இல்ல அதுவு போட்லாமா பிரச்சன இல்ல தண்ணில போறது நீங்க பால் போட்டு அப்புறமா அப்படியே தூவி விட்டுதலா அவ்வளவதா ஒரு நீங்க இப்ப வந்து பாதி அளவு தானே வெந்தருக்கு சோ அதுக்காக ஒரு டென் மினிட்ஸ் ஆாவது விடணு நீங்க என்ன பண்ணுங்க தம் வைக்கு போது தம் தட் டவுனு ஒண்ணு வரு அது வச்சு குடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அது
சரிங்க தோழி கண்டிப்பா ம் சேரி அடுப்பு பிடிக்கது சொல்ல வறீங்க அதுதானா தோழி
அடியில புடிக்காது உங்களுக்கு சோ அதுக்காக அந்த மாரி வச்சுட்டு நீங்க தம் டிங்னா டென் மினிட்ஸ் சிம்ல வெச்சுருங்கன்னா கரெக்டா வந்துரு டென் மினிட்ஸ்ல அப்புறமா எடுத்து பாத்தீங்கன்னா அப்புறமா நீங்க நல்லா கீழயும் மேலையும் நல்லா கலக்கி மசாலா சாதோ எல்லா சேத்துட்டீங்கன்னா பிரியாணி ரெடி
சேரிங்க தோழி இப்போ நம்ம அதுக்கு மேல வெயிட்டா வெக்கணு இல்லையா தோழி இப்ப ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த அ தம்முக்கு வெக்கும் போது என்ன பண்ணுவாங்க சாப்பாடு நடுவுல இந்த இது இருக் இருக்கு இல்லையா இப்போ என்ன சொல்லுவாங்க அந்த கோல் இருக்கு இல்லையா ஆம்மா அது என்னாப் போடவே சாப் பாட நடுவுல வெச்சு அது அப்புறமா தட் டு மூடி அப்புடியே தம்க்கு விடுவாங்க அந்த மாரி பண்ணா அது நல்லா இருக்குமா தோழி
ஆ அது வந்து நம்ப அ இது இருக்குல்ல நம்ம கோல்ல செய்யும்போது என்ன டேஸ்ட் வருமோ அந்த அந்த டேஸ்ட் பதாரம் வரும் உங்களுக்கு
சேரிங்க தோளி அதுக்காக அந்த மாரி வெப்பாங்க இல்லையா தோழி
ஆமா அதுக்காக அந்த மாரி வெப்பாங்க என்ன பண்ணுன்னா அந்த கோல கொஞ்சோ ஹீட் பண்ணிட்டு நீ சூடு பண்ணி அது மேல போட்டு டக்குன்னு தட்டத மூடிணு மூடிட்டு மேல எதாவது வெயிட்டா வெச்சுருனு வெச்சுட்டோன்னா கரெக்டா அந்த தம் ஆகுறதுக்கு கரெக்டா இருக்கு
சேரிங்க தோழி கண்டிப்பா இப்போ நம்ம இப்ப இந்த பிரியாணித்துக்கு பிரியாணிக்கு இப்போ நம்ம ரைத்தா அந்த மாரி எதாவது செய்லா இல்லையா தோழி அதுக்கு இப்போ நம்ம கத்திரிக்கா கத்திரிக்காயோட அந்த பச்சடி அப்புறமா வெங்காய பச்சடி நம்ம வெச் வச்சுருவோ இப்ப அது கத்திரிக்காப் பச்சடி அது எப்டி வெப்பீம்மோ வெப்பம் தோழி
அது வந்து எப் ஆமா எனக்கு தெரியு அ அதோட பேச போன்னா சோ
அத சொல்லுங்க அதோட பதம் எல்லா உங்களுக்கு தெரியுமா தோழி இப்ப என்ன அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுக்கா கத்
எனக்கு கரெக்டா ஃபுல்லா ஏன்னா நா செஞ்சது இல்ல இது வரைக்கு ஆனா செய்யற விதம் எனக்கு கொஞ்ச தெரியு பட் எனக்கு நா செஞ்சத இல்ல இது வரைக்கு ம் ஒன்னும் இல்ல கத்திரிக்கா நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இப்போ என்னப் போட்டு அதுல கடுகு ஆ சீரகம் கருவேப்பில இதெல்லா போட்டு வெங்காய தக்காளி அதுவும் குக்கர்ல சேத்துக் இருக்கோங்க எல்லாமே குக்கர்ல போட்டு நல்லா வதக்கிட் போட்டு கத்திரி கா நம் நல்லா கட் பண்ணி வ வச்சிக்கோங்க பாதி பாதியா அதையு சேத்து உப்பு சேத் து நல்ல கலக்கி விட் ருங்க மொளகா பொடி ஆ மஞ்ச இதுல எதுவு எல்லாமே அதுல போட்டு ஃபுல்ல நல்லா கலக்கி கொஞ்ச நேரம் விட்டுருங்க இன்னொரு இதுல என்ன பண்ணுங்க நம்ம வந்து தில்ன்னு சொல்லுவோ தில்லு ஆ வச்ச கல இருக்
உடைச்ச கடலையா சேரிங்க
உடைச்ச கடலல்வ பி பீனட் பீனட்
அதா உடச்ச கடலை
அத வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி
வேர்க கடலை சொல்றீங்களா தோழி
கடலை ஆமா ஆமா
சேரி நா அதுதா தப்ப நீங்க என்னமோ சொல்லு போது எனக்கு அதா செரிங்க தோழி சொல்லுங்க நலம்
தண்ணி போட்டு மிக்சில அரைச்சி வச்சுக்கோங்க தோழி
சேரிங்க தோழி
ட்டு அதுக்கப்பறமா அந்த அரச்ச மிக்ஸ் பேஸ்ட்டு இதுல சேத்துட்டு தண்ணி விட்டு ஆ புளி தண்ணி இருக்குல்லயா. அதுவும் கொஞ்சோ ஸ் சேர்த்துட்டு உப்பு கரெக்டா இருக்க அளவுன்னு பாத்து ஒரு குக்கர்ல வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க
சேரிங்க தோழி இப்போ நம்ம அது காய்கறி தான செய்யறோ அதுக்கு விசு குக்கர்ல விசில் விடணு என்ன தோழி இருக்கு
விசில் விட்டா அப்பிடியு செய்யலா அப்பிடியு செய்யலா உங்ளுக் பாஸ்ட ஆகணுன்னா ஒரு
சேரிங் சேரிங்க தோழி கண்டிப்பா அதே மாரி செஞ்சிரலா
செஞ்சி பாருங்க ஒரு வாட்டி நல்லா இருக்கு
சேரிங்க தோழி சேரிங்க தோழி இப்போ நம்ம இதுக்கு எவ்ளோ தக்காளி வெங்காயேல்லா எடுத்துக்கணு தோழி
ஒரு ஒரு பெ பெரிய வெங்காயோ ஒரு தக்காளி அவ்ளதா தோழி
சேரி சும்மா ஒரு கால் கிலோ நம்ம கத்திரிக்கா எடுத்துக்கலாம்
ஆமா ஆமா அவ்ளோ போது அதுக்கு வந்து பெரிய வெங்காயமா எடுத்துக்கோங்க மீடியமா இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க பெருசா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்னே போது
சேரிங்க தோழி கண்டிப் நீங்க சொன்னது எனக்கு நல்லாவே புரிஞ்சது தோழி
ம் கண்டிப்பா தோழி
நா கண்டிப்பா ஒரு நாள் இந்த பிரியாணி இந்த கத்திரிக்கா பச்சடி எல்லாமே செஞ்சி உங்களுக்கு சொல்றே தோழி
கண்டிப்பா ஒரு வாட்டி செஞ்சி பாத்து சாப்புட்டு பாத்து டேஸ்ட் எப்பிடி இருக்குன்னு சொல்லுங்க
ச்சி நீங்க சொல்லு போதே இது உடனே சமைச்சி சாப்பிடணு போல இருந்துச்சி தோழி உங்களோட பிரியாணி ரெசிபி கூட எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது தோழி எப்பிடி செய்யணு அப்பிடி சொ விதமும் எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க என்னால ஸ்பெஷலா பண்ணுவீங்க
எனக்கு சமையல் பாத்தீங்கன்னா அவ்வளவா தெரியாது தோழி ஓரளவுக்கு சும்மா நம்ம வீட் ட்ல சாப்டுவோ இல்லையா டெய்லி பேசஸ்ல இப் போ நம்ம இந் இந்த கொழும்பு அ சாம்பாரு அப் அப்புறமா இந்த ரசம் இதெல்லா வெப்ப அதுக்கப் அப்புறமா இப்போ நம்ம காய்கறி வகைகள பொரியல் எல்லா வெப்ப எனக்கு என்ன நா கொஞ்சோ இந்த ஹெவியா பிரியாணி இந்த நெய் சோறு எல்லாஸ் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லா நா ஒர் மாமியார் வீட்ல இருக்குற வரைக்கு கொஞ்சோ செஞ்சுட்டு தா இருந்த இப்போ தனி குடுத்தனம் வந்தது இருந்து எனக்கு எ எப்போமே எங்க அம்மாவே சமச்சுருவாங்களா ரொம்ப நாள் ஆயிட்ருக் ச்சீ அது சமச் ச்சு அதனால எனக்கு அந்த அந்த கை பக்குவோ விட்டு போயிருச்சு சா அது நா சமைக்கும் போது எனக் க்குங்க செரியாவே வர மாட்டேங்குது நா இப்ப எனக்கு தெரியு பிரியாணி எப்டி சமைக்கணு அப்டின்ட்டு ஆனாலு அந்த பதத் த்துல எனக்கு வரமாட்டேங்குது அந்த ருசி
ம் ம் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு டைரியில எழுத் ட்டு வெச்சுக்கோங்க அந்த கணக்கோட எழுதி வெச்சு கோங்க அப்ப உங்களுக்கு செய்றதுக்கு ஈஸியா இருக்கு ஏன்னா முன்ன எனக்கு கூட சரியா வரையாது யாரும் சொல்லி் கொடுக்குறது கூட ஆள் இல்ல நான் இந்த மாதிரி கேட்டு எங்க ஆண்டி கிட்ட அந்த மாதிரி எல்லாம் கேட்டு நான் டைரியல எழுதி எழுதி வச்சிருந்தேன் ஒரு பொறியல் கூட நான் எழுதி வ
ஓ அப்டியா
அப்படி எழுத் எழுதி வச்சுதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன் ஹ
சரிங்க தோழி கண்டிப்பா நானும் ஒரு தடவை செய்றேன் அது நான் எனக்கு தெரிஞ்சாலும் அந்த பதத்துக்கு எனக்கு வரமாட்டேங்குதே அதுலயே எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயிண்ட்மெண்டட் ஆயிருது என்னன்னா நான் என்ன நல்லா வைப்பேன் சொல்லுவாங்கன்னா ரசம் நல்லா வைப்பேன் சொல்லுவாங்க வீட்டுல அப்புறமா இந்த கறிக்கொழம்பு நான் வைப்பேன் இந்த பச்சை கலர்ல இந்த கிரீன் பெப்பர் கொழம்பு அப்படி சொல்லுவாங்கள இல்லையா அது நா நல்லா வப்பென்னு சொல்லுவாங்க
மிளகு மிளகு கொழம்பு
ஆமா மிளகு வச்ச வச்சி என்ன பச்சை கலர்ல அதான் சமைப்ப சைடூ இப்ப நம்ம முஸ்லிம் பெமிலி முன்னல்லாம் ஆ நிறைய பேர் சமைப்பாங்க
சரி சேரி
அந்த கொழம்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவையா இருக்கும் அது நம்ம ரொட்டிக்கு சாப்பாடுக்கு சாப்பாடுக்கு நம்ம செய்யும்போது உ அது கொஞ்சோ நம்ம திக்க திக்கா செஞ்சிகணு
சேரி
நம்ம ரொட்டிக்கல்லா செய்யறோ அப்படின்னா கொஞ்ச இன்னோ அதிகமா ஆ தக்காளி வெங்காய எல்லா கொடுத்து கொஞ்ச அதிகமாவே சமைக்கணு
ஆ இடியாப்பத்துக்கு கூட சாப்பிடலா இல்லையா
ஆ இடியாப்பம் கூட ரொம்ப சு சூப்பர இருக்கு தோழி அ அந்த கொழும்பு ஓரளவுக்கு நா வைப்பே கண்டிப்பா சொல்றே தோழி உங்களுக்கு ஒரு நாள் தா உங்களுக்கு நீங்க சமைக்கநொ அப்டி நினைக்கு போது கேளுங்க தோழி நா கண்டிப்பா அந்த ரெசிபி உங்களுக்கு சே சொல்றே தோழி
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நா சமைக்கும் போது உங்ககிட்ட கேக்குறே
காத்திக்கு இந்த பாரோ அ சாததுக்கு எல்லா எல்லத்துக்குமே இதே மாரியே நம்ம செஞ்சுக்கலா நம்ம சாதத்துக்கு செய்யும் போது கொஞ்ச அது நல்லா ஒரு திக்கா செய்யணு
ம் சேரி சேரி
ம் ரொம்ப கொல கொலா இல்லாம ரொம்ப கிரேவியா இல்லாம கொஞ்ச நம்ம திக் செய்யு போது அது சாதத்துக்கு வச்சு சாப்பிடு போது ரொம்பவே நல்லா இருக்கு அதுல ரசம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்னுமே ரொம்பவே நல்லா இருக் இக்கு தோழி
கண்டிப்பா தோழி ஒரு வாட்டி நா செய்யும்போது உங்க கிட்ட கேக்குறே தோழி
கண்டிப்பா தோழி உங்களுக்கு கண்டிப்பா நா சொல்லி தரேன் தோழி உங்ககிட்ட பேசினது எனக்கு ரொம்ப மகிழ்சி தோழி நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலாம்
கண்டிப்பா தோழி எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தோழி நன் ன்றி வணக்
நன்றி வணக்கம் தோழி என்னால பேச முடியல தோழி